நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நானும் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு
நாங்க இன்னைக்கு வந்து சாதம் கீரை குழம்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க
அஹ் நானா வந்து பாத்தீங்கன்னாஹ் இதுங்க பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சுட்டு அதுலயே சாப்பாடு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க குழந்தைக்கு வந்து தனியா பாஸ்மதி ரைஸ்ல வந்து அது எதாங்க செஞ்ச ஆனா உனக்கு வந்து காரம் இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போடாம செஞ்சுட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழக்கப் பொரியல் வந்து செஞ்சங்க நீங்க கீரை எப்படிங்க செய்வீங்க
கீரை நாங்க இன்னைக்கு பருப்புல போட்டுதாங்க கடைஞ்ச்சோம் நா நார்மலாவும் பொரியல் மாதிரியும் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து பருப்புல போட்டுதான் கடைஞ்சங்க குழந்தைக்கு பாஸ்மதி ரைஸ் பதில் நார்மல் ரைஸ் தாங்க சாதம் வடிச்சு அதே மாதிரி குடுங்க குக்கர்ல போட்டலா சரிங்க
ஓ நான் வந்து பாத்தீங்கன்னா இ வடிச்சு தாங்க குடுத்தேன் ஆனா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அஹ் குக்கர்ல போட்டு தாங்க வேக வைப்பேன். நீ புதுசா தாங்க இப்ப பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்க யூஸ் பண்றோம் அது ஒரு வாசனையா இருக்கு கொஞ்ச சாப்பிட்டுக்கறான் வெறும் சாதனா அந்த அளவு எடுத்துக்க மாட்டிருக்கான அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் பாஸ்மதி ரைஸே வந்து குக்கர்ல வச்சோம் கொலஞ்சமே வந்துருச்சு நல்லாவே இல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தண்ணிய நல்லா கொதிக்கவுட்டு ட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த அரிசிய போட்டு நல்லா வேகுதான்னு பாத்துட்டு வடிச்சுட்டேங்க அப்புறமா அதுல போட்டு சாப்பிடவே கொஞ்சம் சாப்பிட்டுக்கறாங்க பாஸ்மதி ரைஸும் நல்லதுன்னா சொல்றாங்க சாதம் ரைஸ் மாதுதான் அதுவும் நல்லா நம்ம குழந்தைங்களுக்கோ குடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதனா தெரியுங்களா அத பத்தி
இல்ல பாஸ்மதி ரைஸ் கொழந்தைங்களுக்கு தருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நார்மலா அது வந்து பிரியாணிக்குதான் செய்வாங்க தனிய ஒயிட் ரைஸா செர்ந்து சாப்பிடுவாங்களா என்னன் எனக்கு தெரியல அது ஹெல்தா என்னன் எனக்கு தெரியல அதான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அது எல்த்தனா ஓகே ஹெல்தினா ஓகே தான்
ஆமாங்க அது நானுமே நெட்ல பாத்தேன் இந்த மாதிரி வந்து ஆஹ அந்த அளவு சுகரை ஏத்தாது பாஸ்மதி ரைஸ் பொன்னி அரிசி அளவுக்கு வந்து ஏத்தாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து சாப்பாடுக்குல்லா என்னமாரி அரிசிங்க போட்டு பீங்க
நாங்க நார்மல் பொன்னி அரிசி தாங்க போடுறோம்
ஓ அப்படிங்களா நீங்க உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு மூட்டையா வாங்கி வச்சிருவீங்களா இல்ல அளவு அளவா வாங்கி வச்சு சமைப்பீங்ளா
இல்ல ஒரு மூட்டையா வா வாங்கி வச்சுப்போம் அந்த ஒரு மூட்டை எங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்படி வரும் நாங்க ரைஸே மாத்தி மட்டு மட்டு்தான் சாப்டுவோம் சாதம் காலைல நைட்ல டிஃபன்னா சாப்டுவோம் தோசை இட்லி அந்த மாதிரி சாப்டுவோம் அதனால எங்களுக்கு மு மாசத்துக்கு அந்த மாதிரி வரும்
பரவாயிலங்க ஏ நா நா நாங்களுமே அப்டிதாங்க காலையில நைட்டு் வந்து டிஃபனா செஞ்சிருவோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துல மட்டும் சாதமா நாங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறோங்க இப்ப என்னன்னா இப்பஎங் நாங்க வந்து பக்கத்து கடைகள்ல வந் ந்து நெறைய கடைகள அரிசி வந்து எங்களுக்கு வந்து செட்வாதா மாத்தி மாத்தி வாங்கி இப்பதாங்க ஒரு கடையில வாங்கிருக் க்கு இது வந்து புது அரிசி போல ஆனா டக்குன்னு வெந்துடுதுங்க கொஞ்சோ பழையரிசினா ஊற வை க்க நேரமகுவாங்க ஹ் உங்களுக்கு புது அரிசி யூஸ் பண்றீங்களா பழையரிசி யூஸ் பண்றீங்களா
நாங்க புது அரிசிதா யூஸ் பண்றோ அது வந்து ஆனா அவங்க வந்து பழை பழைய அரிசின் தா சொல்லி தந்தாங்க ஆனா அது பாத்தா புது அரிசிதா இருந்தாலுமே நாங்க வந்து ஒரு நாற்பது நிமிஷோ அத ஊற வச்சு அதுக்கப்புற தா அத வடி சாதோ செய்வோ அந்த மாரி ஊற வச்சு செஞ்சு ச்சா சீக்கிரமா அரிசி வந்து வெந்துடுது நம்ம ஊர் வெக்கம்ஸ் செஞ்சா கொஞ்சோ டைம் எடுக்குது
ஆமா ஆமாங்க நா என்ன பண்ணுவே ஊறவே வெக்க மாட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷோ ஊற வச்சு டக்குன்னு வந்து செய்யணுனே மறந்துடுவங்க சில டைம்ல அப்ப வந்து என்னன்னா ரொம்ப நேரோ வேக வெக்கற மாரி இருக்கு ஆனா நம்ம நல்லா அரிசி ஊறிட்டுச்சுன்னா நல்லா வெந்துடுங்க நீ இட்லி தோசைக்கெல்லா என்னங்க அளவு போடுறீங்க
நாங்க இட்லி தோசைக்கு வந்து பச்சை அரிசி வந்து ரெண்டு டம்ளர் போட்டுப்போ புழுங்கள் அரிசி இருக்குல்ல அது வந்து ஆறு டம்ளர் போட்டுக்குவோ உளுதம்பருப்பு வந்து மூன்ற கப்பு போடணுங்க இப்ப இத பத்தி பேசவேதா எனக்கு வந்து இப்ப நன் உளுதம்பருப்பு ஊற வைக்கணுங்க அத வந்து நா மறந்துட்டேங்க
ஓஹோ செரி செரிங்க உளுந்த பருப்பு வ இன்னிக்கு நீங்க மாவு அரைக்கணுங்களா வீட்லே அரச்சிப்பீங்களா கடையில போய் அரைப்பீங்களா
கடையில போய்தாங்க அரைப்பே வீட்ல அரைக்கணுன்னா எனக்க கொஞ்ச கஷ்டோ கிரைண்டரு இல்ல இருந்தாலு அது கஷ் டங்க நீங்க என்ன எந்த மாரி அரை
இப்ப வந்து பாத்தீங்ன்னா நானுமே கடையில தாங்க குடுத்து அரைச்சுனந்தே இப்ப பாத்தா எங்க வீட்ல எங்க ஹஸ்பண்ட் இந்த கிரைண்டரு வாங் குடுத்துட்டாங்க இது ஒரு சே செரியான ரோதனையா கிரைண்ட்ரோட அத அரைச்சி அத கழுவி வக்கத்துக்குள்ள நம்மளுக்கு கடுப்பாயிடுதுங்க இங்க பக்கத்துலயு ஒரு கடையு இல்ல இந்த ஊர்ல நம்ம எவ்ளோ தூரம் போக வேண்டியதா இருக்கு அவ்ளோ தூரம் போய் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்மளுக்கு அதுவு ஒரு பக்கோ வந்து ஊர்ல போ முடியல சேரின்னு சொல்ட்டு வீட்லயே அரைக்கலான் னா அது பத்தா தமா துண்டுதா அந்த அந்த டிரைன் கிரைண்ட்ரு அது கொஞ்சமா தா நம்மளால போட்டு அரைக்க முடியுது அது நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள்ளே தீந்து போயிடுது திரும்பியு நம்ம ஊற வைக்கவு மறந்துருவோ நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு அதுல நம்ம எப்டி ஊற வைக்கிறது அதுவு மறந்துடுறாங்களா அப்பறமா என்ன பண்ணுது அந்த க்ரைண்ட்ரு கழுவ்றது ஒரு ப்ரச் சனையா இருக்குங்க அத எடுத்து எல்லா பக்கமு மாவ் போய் போய் அங்கங்க மாட்டிக்குதுங்களா அது எப்டிதா கழுவுறாங்கன்னே தெரில இதுல வேற இந்த கரப்பாம்பூச்சி தொல்ல வேர எல்லா க்ரைண்ட்ரு புல்லா போயி உள்ள க கரப்பாம்பூச்சி இப்ப க்ரைண்டர் நம்ம அரைக்கிறோனு எடுத்து வச்சோனா அது நாலா பக் கம்மோ ஒரு இரவது கரப்பாம்பூச்சின்னா பா போவோங்க அது அந்த க்ரைண்ட்ருள்ள இருந்து நா தொடப்பத்த வச்சு ஃபுல்லா போட்டு போட்டு அடிச்சு எல்லாத்தையு சாவடிச்சுட்டு அதுக்கப்பறமா அதுல திரும்மியு எடுத்து ஏற்கனே கழுவிதா வச்சிருப்பே இருந்தாலு திரும்மியு நம்மளுக்கு வந்து நா அது போய் மிக்ஸ் பண்ணி இருக்குமா அந்த கரப்பாம்பூச்சி அதுவே தோணு அது திரும்மியு எடுத்து தண்ணியில போட்டு கழுவி அத வெ ச்சி அத ஃபிக்ஸ் பண்ணி அத மாவ அரைச்சி அது பத்த ரெண் ண்டு நாள்ளே தீந்து போய்டு
அதனா ரொம்ப கஷ்டங்க
இதுனா இத பக்கத கட இருந்தா இத குடுத்துட்டு அரைச்சிடு ஆனா போன வார நா என்ன பண்ண கோயிலு கூட்டின்னு போறாங்கனு சொன்னாங்க உடனே என்ன பண்ண நா நெறைய அரிசிய வந்து ஊற வச்சுட்டேங்க நெறைய அரிசிய வந்து ஊர வ ச்சிடோன என்ன ஆச்சுன்னா நா போய் கடையிலே அரைச்சிட்டுவன்ட்டே ந ல்ல வேல ஒரு வாரம் ஃபுல்லா வந்துச்சுங்க இல்லேன்னா இந்த கிரைண்டர் கிட்ட உக்காந்து முதுகு வலியா ரெண்டு வாட்டி அரைக்க வேண்டிதா இருந்திருக்குங்க
நீங்க இதே மாரி பண்ணுங்கல்ல னா கடைக் போகும்போதெல்லா ஊற வச்சு எடுத்துட் போயிடுங்க
உம் ஆமாங்க எங்களுக் பாத்தீங்ன்னா கட ரொம்ப தூரோங்க ஒரு அ நா அஞ்சு கிலோமீட்டர் போனாதா கடையே கெடைக்கு இது க்கு முன்னாடி இருந்த வீட்டுல வந்து எங்களுக் கிட்ட தா கட டக்கு நம்ம ரோடல போய அச்சிட்டு வந்துரப் அந்த மாிதா இருந்தது இங்க தூரமா இருக்கக்குனே எங்க வீட்டுக் க்கார் வந்து இன்னாமே க்ரைண்டர்லயே அரணி அப்டின்னு சொல்லிட்டு. இத வாங்கி குடுத்துட்டாங்க. ஆஹ் இது வந்து ரெண்டு கிலோதா வ வரும் அதனால ரெண்டு வாட்டி போட்டு அரைக்கணும்னுவாங்க நா என்ன பண்ணுவ ஒரு அடி எல்லாத்தையு போட் டு அரைச்சி அது சில் டைம் வந்து அப்டி அர்சி அரிசியாவு கூட இருக்கங்க.
ஒரடியே போட்டா நல்லா அறயுமா
ஆஹ் அது ஒண்ணும் அறையாதுங்க சும்மா நம்ம ஓட்டிட்டே தா இருக்கணு கரண்ட் பில்லு தா வீணவும். சோ அந்த மாரிதா இருக்கும் எங்க எங்க ஹஸ்பண்டே திட்டுவாங்க ரெண்டு வாட்டி போட்டு அர அ அரைச்சு வழிச்சு போடுன்னனுவரு நா வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட். த நம்ம மொத்தையு அந்த உளுந் ந்து அந்த அரிசி அந்த வெந்தயு எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி மொத்தமா போய் கொட்டி வுட்ருவே இப்ப எங்க அம்மா வந்தா கூட சொல்லுவாங்க பொறுமையா போடு அது கொஞ்சம் கொஞ்சமா நா அப்டி இல்ல இல்ல ஆன் பண்ணோன்னா எல்லாத்தையு அந்த பக்கெட்ல இருக்கது அப்டியே போய் அந்த கிரைண்டர்ல ஃபுல்லா கொட்டி வுட்ருவ அது என்ன தா அரைஞ்சிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு சில டைம் நம்மளுக்கு டைம் இருக்கோங்க அப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம பொறுமையா எடுத்து போடுவோங்க.
ம் ம் இல்ல நீங்க நாங்க கிரைண்டர்ல ல்லா ஆட்ன தில்ல கையில ஆட்டுக்கல்லுல வேணா ஆட்டிருக்கோ. இப்ப இல்ல சின்ன வயசுல ஆட்டிருக்கோ இப்ப வந்து இது மாவு அரைக்கிற மிஷினே வந்து த்த பிறகு கைலயு ஆட்றதில்ல கடைல தா எத்துன்னு போய் நாங்க எப்பமே ஆட்டிட்டு வருவோம் எதுவா இருந்தாலுமே நார்மலா
ஆமாங்க சின்ன வயசிலல்லா எங்க எங்க அம்மான்னா பண்ணுவாங்கன்னா கில் டைம் ஊற வச்சிட்டு க கடை மூடிட்டு இருந்துச்சுன்னா அந்த உரலுமா இருக்குல்லங்க அது எடுத்து கழுவி வெச்சிருவாங்க. எல்லா ஆட்டுங்கன் சொல்லிட்டு நேக்க எங்க கையில த தள்ளி உட்டு போயிடுவாங்க. எங்க அண்ணனு நானு உக்காந்துகினு ஆட்டு ஆட் டுனு மாவாட்டின் போங்க அதுல வந்து நம்ம இப்ப வந்து அரிசி தள்ளத்துக்காக எங்க அண்ணே வந்து சொல்லுவாங்க இப்டி இப்டி அரிசி தள்னு அப்ப தள்ளும்போது கையெல்லா நசுக்கி உட்ருவாங்க ஒழுங்காவே வந்து அவ ஆட்டவே மாட்டாங்க
அப்டியா நீங்க என்ன பண்ணீங்கனா மறுபடியு நீங்க பண்ணு போது உஷாரா நீங்க கத்துக்குங்க வேகமா
அதேதாங்க இப்போல்லா அரைக் கிறது இல்ல ஆனா வந்து நம்மோ அந்த காலத்துல்லா ஒரல்ல நம்மோ வச்சுருப்போல்லங்க அப்ப எப்பனா வந்து கரன் ட் எங்க கிரைண்டர் இருந்துது கரண்ட் இல்லாத டைமா எப்பனா அம்மா ஆட்ட உடுவாங்க இல்லனா வந்து ம் கடைக்கு கட வந்து மூடிட் இஞ்சுனா செரி ஒரல்லே ஆட்டிக்லா சொல்ட்டு எடுத்து வேப்பாங்க அப்பதாங்க நாங்க உக்காஞ்சி ஆட்டின்ட்ருப்போ இதுல வேற எங்கண்ண வந்து சொல்வா நாந்தா நல்லா ஆட்ற நீ நல்லா வே ஆட்ட மாட்ருக்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்து எடுத்துனு வருவாங்க
ஆமாங்க எங்க ஹஸ்பண்டு அதே மாரிதா நம்ம எதனா ஒரு சாம்பார் செஞ்சுமனா அவரு வந்து எதனா அதுல ஹெல்ப் பண்ணாருனா நா கைப்பட்டதுனால
அதே தாங்க எங்க அண்ணனு என்ன தெரிமா பண்ணுவா நாந்தா நாந்தாங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருப்ப வந்து சும்மா இப்டி வந்து மோந்து பாத்துப்பாங்க இந்த நா மோந்து பாத்த நாள் தா இந்த சாம்பாரே நல்லா வந்துச்சி அப்டின்ற மாரி சொல்லுவாங் க எங்க அண்ண இதேதாங்க வேலையே ஒரு ஒத்தரு ஒரு ஒரு மாரி தாங்கங்க இப்ப பாத்தீங்னா உங்க வீட்டுக்கார் சொல்ற மாயே தா எங்க அண்ணனுமே இருக்காங்கங்க
டிங்க அமைதியா இருக்காணா அடம் பிடிக்காம ஸ்கூலுகெல்லா போய்ட்டு வரானா
ஆங்க இப்ப பரவால்ல இப்ப போறஸ் புது ஸ்கூல் வன அவனு ரொம்ப புடிச்சிருக்குங்க அனால வந்து அவன் போய்ட்டு ஆ ஜாலியா வந்துற்றாங்க ஆ அவனுமே எழுந்துக்க மட் டுந்தாங்க கொஞ்சோ செரம பட்றா ஆனா நாங்க எப்டினா கொஞ்சோ பொறுமை ஏ வந்து எழுப்பிட்டு அதுக்கப்றோ வந்து கொஞ்ச இப்போ வீட்ல வந்து என்ன பண்ணுவோ காலைல கொஞ்ச பாட்டெல்லா போட்டு விட்டு கொஞ்ச வந்து அவனுக்கு இது இதுன்னு எதனா டைவேர்ட் பண்ணி போய் குளிக்க வச்சுறுவங்க குளிக்க வச்சுட்டா கொஞ்ச தெளிவாயிடுவா அதுக்கப்றோ நா என்ன பண்ணுவேனா சாப்பாடு ஊட்டிட்டு ஆ அவனுக்கு வந்து பொறுமையா ஒன்னு ஒன்னா எடுத்துனு வந்து குடுத்துட்டோனா அவம்பாட்டுனு போயிடுவாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸோ குடுத்து அனுச்சுடுவ மிஸ்ஸு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல வந்து குடுத் த்துருவாங்க
சரி சரி நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கூல்கு அனுப்பு போது தண்ணி வந்து அடிக்கடிக்கி குடிக்க சொல்லி அனுப்புங்க வாட்ர் பாட்ல தண்ணி காலியா இருக்க இல்லயானு செக் பண்ணுங்க அவங்கிட்ட சொல்லுங்க தண்ணி தாக எடுக்கலனாலு அடிக்கடிக்கி எடுத்துக்குடி ரெஸ்ட்ரூம் வந்தா மேம் கேட் னு போ அப்டினு சொல்லி குடுங்க ஏன்னா கொழந்தைகளுக்கு தெரியாது அவங்க வந்தா அதுபாட்டுக்கு விளயான்ட்
ம் நானும் போமா சொல்லுவேங்க எறங்குமோது தண்ணி வந்து ஓ ஒரு வாட்டி நா குடிக்க வச்சுட்டே அனுப்புவே திரும்பியு வந்து சொல்லுவ ம் தண்ணி தாகெடுத்தா பேக் பேக்லதா இருக்கு மிஸ்கிட்ட சொன்ன எடுத்து தருவாங்க இல்ல நீயே கூட போய் எடுத்துக்குடி அப்டின்னு சொல்லிட்டு தாங்க அனுப்புவே
செரி செரி செரிங்க
பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க நெறய தகவல்கள் பகிர்ந் தீங்க மீண்டும் பேசலாங்க நன்றிங்க